ஹலோ ஆ வணக்கம் தோழி ஆ நல்லாருக்கே தோழி. நீங்க எப்டி இருக்கீங் தோழி? ம் என்ன தோழி இங்க நீங்க உணவு மதியோ ஊண் உண்டாச்சா
ஆ அதெல்லா சாப்ட்டாச்சு அதெல்லா சாப்ட்டாச்சு
சேரி சேரி தோழி ம் நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ட்டீங்களா
ஆ பண்ணியாச்சு தோழரே ரெடி பண்ணி வெச்சாச்சு சாப்பட்றதா இனிமே இல்ல மதிய இதுவே இருந்தது அதே வெச்சு சாதோ இது மாதிரி சாப்ட்டுக்கலா அப்டின்ட்டு
சேரி சேரி சேரி தோழி நா மத்யானோ ஏன் தோச வீட்ல இது பண்றாங்க தோழி தோஸ் சாப்றோ ம் ம் சேர் தோழி இன்னிக்கு நம்ம எந்த தலைப்பெடுத் து ப படிக்லா தோழி
ம் மரங்கள் மரங்கள் பத்தி பேசுலாமா மர வளக்குறது செடிகள் வளக்குறது இந்த மாரி இதெல்லா
ம் சேரி தோழி இத பத்தி பேசுலா தோழி நீங்க இதுக் முன்னாடி மரங்கள்லா வளத்திருக்கீளா
ஆ நா வளத்தில்ல அம்மா வந்து நா கொஞ் சின்ன பிள்ளையாருக்கும் போதெல்லா அம்மா வச்சிருக்காங்க அதாவக்ஷ வீட்டு பக்கத்துல சைட்ல வந்து ஓரளவுக்கு எடோ இந்துச்சு அந்த எடத்துல அவ்ளோ செடிங்க ஆனா சிர்ந்தாங்க கத்திரிக்கா கொத்தவரங்கா அந்த மாரி கொடிகள்ல வந்து அவரக் கா பொடலங்கா இந்த மாரி எல்லா காயுமே போட்டு வச்சிர்ந்தாங்க
ஆ புரிது தோழி
அந்த மாரி ஒரு சின்ன சின்ன இதுவா ஸ்கொயர் ஷேப்ல போட்டு அவ்ளோ இதா ஆனா நற் றைய காய் வீட்டுக்கு தேவையான காய் எல்லாமே கெடைச்சிரு வெண்டக்கா இந்த மாரி காய்லே கீரைங்க போட்டுருவாங்க
அதா அவ பணி
ரி இதெல்லா போட்டு கத்திரிக்கா அந்த மாரில்லா போட்டு நறைய வளத்தாங்க ஆனா நறைய குடுத்து மீதமு நாங்க மத் தவங்களுக்கு குடுப்போ பக்கத்துல உள்ளவங்களுக்கெல்லா அந்தளவுக்கு காய்கறி நறைய வந்துச்சு அந்த மாரி அம்மா நற் இருப்பாங்க இப்ப வந்து நம்ம வளக்குறதுக்கான எடங்கள் இல்ல ஆனா இப்ப எல்லாருமே கெடைக்கிற எடத்துல வளக்க ஆரம்ச்சிட்டாங்க சின்ன சின்ன தொட்டில வச் சு சின்ன சின்னதா வச்சு ம் எல்லாருமே அதே மாரி இந்த மாடி தோட்டோ இந்த இது வந்து இப்ப நறைய வந்துடு ச்சு
அதா அதா தோழி மாடிலே வச்சுர்றாங்க டிதா தக்காளி பச்ச மொளகா எல்லாமே இது பண்ணி மாடிலே இது பண்ணி விட்டுறாங்க நாங்க அதே மாரி இது ஆ நல்ல யூஸு தா தோழி நாங்க அதே மாரி இது முரு ங்கே மரோ ஒன்னு வளத்தோ தோழி முர்ங்க மரோ ஒரு குச்சிய ஒடச் சு அதுக்கப்ற அந்த முனையில்லா சாணிய வச்சு அடத்தி பண்ணோ அதுல பாத்தீங்னா முருங்கக்காய் ஒரு ஒரு வருடோ கழிச்சு அவ்ளோ காய் தோழி வந்துகிட்டேருக்கு காய் முருங்காய் காச்சுக்கிட் டே இருந்துச்சு இல்லாத நாளே இல்ல அந்த மாரி மரல்லா வந்துருச் எடையில எப்டியு நா நாலஞ்சு வருஷோ நல்லா வந்துச்சு தோழி அதுக்கப்றோ எப்டினாம் ம மழ வந் து அந்த எடம்லா ரொம்ப இதாய் ஈரப்பதமாயி தொடந்து மழ பேன்ச்சு அப்போதிக்கு ரொம்ப ஈரப்பதமாயி அதுக்கு ஒரு மரோ அப்டியே சாஞ்சிச்சு தோழி அதுக்கப்புற போன இந்த குழி இது பண்ணோ நானு எங்கண்ண சேந்து ப பொடலங்கா வித வாய்ங்ட்டு வந்து ஆ பொடலங்கா வெத ஈகுவலா கொடியெல்லா கட்டிட்டோ தோழி கட்ட எல்லா அடிச்சு ஆ சுத்தி கட்டி அதுக்கப் றோ இது இது பண்ணிட்டோ மேல வந்து ஓட்டு மேலே உட்டாச்சு கயிற கட்டி அது அது கொடியா ப படந்து அதுலந்து நறைய பொட்லங்கா வர ஆரம்சிச்சி தோழி
ஓ செரி செரி செரி ஆ பரவால பரவால அதா என்க் ம்
ம் சொல்லுங்க தோழி
இல்ல இப்ப நீங்க சொல்ல வந்திங்க சொல்லுங்க சொல்லுங்க தோழரே
ப அதே மாரி எங்க வீட்டு பத்துல பாத்திங்கனா இப்ப மாமரோ ஒன்னு வளத்திருக்கே தோழி மாமரோ இப்பதா பாதி தூரோ வந்திருக்கு
ஓ செரி ஸ்
ஆஹ் வந்துட்டு கலாமணி மரந் தா வச்சிருக்கே வச்சதுனால இப்ப கொஞ்ச தூர அப்டியே வளர்ந்து பாதி தூரோ இருக்கு தோழி ரெண்டு வருத்துல இதெல்லா வந்துருமா மாம்பழம் எல்லா வர ஆரம்பிச்சிரு தோழி உம் டெய்லியு வீட்டுல என் என் தங்கை இருக்காங்க தங்கை அதுக்கப்புற இன்னொ அக்கா ஒருத்தங்க இருக்காங்க அது இப்பவுங்க ஊருக்கு போயிட்டாங்க தங்கையு அக்காவு ஆஹ் அவங்க ரெண்டு பேரு தா பாத்து இது பண்ணிக்குவாங்க ரெண்டு மா அந்த மரத்த மாமரத்த
ஓ செரி செரிங்க தோழரே சரிங்க தோழரே அததா நம்ம ஒரு இது செடி வச்சு அது வளர்ந்து வர்றதே ஒரு பெரிய சந்தோஷம் சொன்னா கண்டிப்பா ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா அதா இப்ப வந்து அந்த முருங்கமரம்ன்னு சொல்றீங்க அந்த முருங்கமரத்துல உள்ள எல்லாமே வந்து நமக்கு யூஸ் தா அதுல ஒண்ணு கூட நமக்கு யூஸ் இல்லாம போகல முருங்கக்கா சொல்ற முருங்க இலை அந்த முருங்கப்பூ அந்த முருங்கப்பூவுல்லா அவ்ளோ மருத் தூகணும்ன்னு சொல்லுவாங்க அதுல உள்ள பூவெல்லா சொல்றே ஆமா அந்த பூவு இதெல்லா சூப்பர் இந்த முருங்கக்கீர அவ்ளோ இரும்புச்சத்து கால்சியம் உம் அவ்ளோ வொரு இது அதெல்லா சூப்பு வெச்சு குடிச்சாலே அவ் அவ்ளோ நல்லது நமக்கு உடம்புக்கு ம் கண்டிப்பா பண்ணு ஆமாம்மா அது வந்து
இப்பல்லா யாரு குடுக்கறது இல்ல
கீரைங்களே சாப்பிட மாட்டேங்குதுங்க பிள்ளைங்கல்லா இப்ப எல்லா ம் ம் அதத நல்ல கீரைங்க இதெல்லா சாப்ட்டாலே நமக்கு உடம்புக்கு அவ்ளோ குளிர்ச்சி ஆனா இப்ப வந்து பிள்ளைங்கள் உண்மளே எடுத்துக்க மாட் டேங்குறாங்க தா செஞ்சு குடுக்கறதும் இல்ல எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களு
அதா அதா தோழி அதே மாரி இது பாத்தீங்க நீங்க வாழை மரம் பாத்தீங்கன்னா வெய்ங்க நீங்க ஒரே ஒரு வாழைக்கன்னு வச்சீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அந்த வாழமரம் பக்கத்து பக்கத்துல உங்களுக்கு வந்துகிட்
உம் இந்த அததானே சொல்லுவாங்க வாழையடி வாழையா அப்டின்னு சொல்றது அது உண்மதா அதுவும் பாத்தீங்கன்னா அதுல உள்ள எல்லாமே நல்லத் தா அதுல ஒண்ணுமே வந்து தூக்கி போட வேண்டிய வேலயே இல்ல அந்த அளவுக்கு அதுல உள்ள எல்லாமே நல்ல பொருட்கள் அதுல உள்ள அந்த சும்மா அந்த குருத்த வெட்டிட்டு அதுல ஒரு தண்ணி தேங்கும் அந்த ப்யூரா அந்த தண்ணிய குடிச்சாலே உடம்புல உள்ள அவ்ளோ ஒரு
ஆமா தோழி அந்த உடம்புல கற்கள்ன்றாங்கல்ல கற்கள் வருது
ஆமாம்மா அதெல்லா வந்து அஹ் வாழ தண்டோட அந்த அஹ் சாறு குடிச்சா அந்த கல்லெல்லா வந்து வெளியில வந்துரு அப்டின் சொல்லுவாங்க அவ்ளோ ஒரு நல்லது அதெல்லாம் பாத்தா வாழக்கா வாழ பூவூ
அதா அதா தோழி
ப்பழோ எல்லாமே அதுல வந்து எல்லாமே யூஸ்புல் தா
அததா இப்ப வாழ மட்டை இருக்குல்ல மட்டையில பாத்தீங்கனா அத கயிற இது பண்றாங்க அத கயிறா செஞ்சு ஒரு இடத்துக்கு கட்டுறதுக்குல்லா ரொம்ப உபயோகப்படுது
ஆம்மா ஆம்மா ஆமா வாழ தார் ஆமா வாழ மாட்ட எல்லா மரத்துலயுமே எதுலதா மரோத்துல யூஸ் இல்லாம இருக்கு சொல்லுங்க தென்ன மரத்துல சொன்னாலும் சரி பனமரம்லா சொல்லுவாங்க ஒரு பணமரோ நம்ம இப்பல்லா எல்லா அழிஞ்சிச்சி முக்கால்வாசி ஒரு பனமரோம் வந்து அது ஒரு கிணத்து உள்ள தண்ணி அளவுக்கு அந்த ஒரு பனைமரத்துக்கு கீழ இருக்குமா நிலத்தடி நீர சேமிச்சி வைக்குமா ஒரு பனமரோ அப்ப அது எந்தளவுக்கு நமக்கு தேவை அது எல்லாமே அழிஞ்சாச்சு முக்கால்வாசி அழிஞ்சிருச்சு எங்கேயாவது அந்த கிராமத்து சைடு தா இருக்குது
ஆமா தோழி அது அதுவும் இல்லாம பனமரம் வளர்றதுக்கு உங்களுக்கு நூறு வருடத்துக்கு மேல ஆவுமா தோழி ரொம்ப வருஷம் ஆவுமா அது வளர்றதுக்கு பொறுமையா வளந்துதா வருமா
அதுவு அதோட ஆயுட்காலம் அ பன மரத்துக்கு ம் ம் இல்ல அது நூறு வருஷ ம்
ஆ நூறு வருஷ நூறு வருஷ வரலயு வளர்றதுக்கே அவ்வளோ நாள் ஆகு அழியறதுக்கு இன்ன நூறு வருஷ ஆகுமாம்
ஆமா அத நம்மளா அழிக்கிறதுனாலதா இப்ப இதுவாகுது உள்ள உள்ள நம்ம ஊர்ல மரத்த எல்லாத்தையு அழிச்சுட்டாங்க அந்த ரோட் சைட்ல்லா பாத்தீங்கன்னா ஆ சின்ன பிள்ளைல அந்த ரோட்ல போனோ ஃபுல்லா மரமா இருக்கு சைடு ஃபுல்லா மரோ இருக்கு இப்பல்லா அந்த மாரியே இல்ல சுத்தமாவே இல்ல ம் அந்தளவுக்கு இருக்
ம் என்னா பண்றாங்கன்னா மரத்த சாலை போடுறதுக்காண்டி வெட்டுறாங்க வெட்டிட்டு பக்கத்து இன்னொரு ஒரு மரோ நட்டு வச் வச்சாங்கன்னா கரெக்டா இருக்கு அது எதுவமே யாரு கடபிடிக்
அதெல்லா பண்றதுல்லையே ம் பைப்பாஸ்ல சும்மா சின்ன சின்ன செடி வக்கிற றாங்க அழகுக்கு சைட் நடுல
ஆதாதா தோழி
அது வந்து என்னா பண்ண முடியு ஒண்ணுமே முடியாது ம்
ஆலமரோ பாத்துறீங்களா தோழி நீங்க ஆலமரோ
ஆ
ஆலமரோ நல்லாருக்கு தோழி உள்ள பாத்தீங்கன்னா நீங்க ஏரிய சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா நாங்க நண்பர்களோட போறப் அதுல ஊஞ்சல் விளாடுவோ தோழி அ அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு ஏறி இன்னு ஊஞ்சல போனாங்க
ஆமா ஆமா ஆமா அவ்ளோ பெரிய ஆலமரங்கள் இருக்கு அப்பல்லா ம் அது எவ்ளோ பெருசா எவ்வளோ ரவுண்ட்டு சுத் த்தி இருக்கு அந்த நிழலே அவ்ளோ தூரத்துக்கு இருக்கு ம் ஆ ஆமா நல்லா இருக்கு அந்த மாரிலா அதெல்லா இப்ப கிராமத்துலதா ஒண்ணு ரெண்டு எடத்துல வச்சிருக்காங்க கிராமத்து சைடு தா ஏமா இப்ப நம்ம ஊர் சைடுல்லா இங்க எங்கேயுமே
தண்ணி இல்ல தோழி தண்ணி கொளம் குட்ட எல்லாத்தையு மூடிட்டு வீடு கட்டிட்டு இந்த மாரி இதுக்கம் வெளிய போ முடியறது நாள ஒரு தண்ணி தேக்கமு இல்ல மரத்துக்கு தேவையான தண்ணியு வரதுக்
தண்ணியு இல்ல எதுமே இல்ல இப்ப இன்னு கொஞ்ச வருஷத்துல எப்டி மாறு தூங்கறதே தெரில
அதா தோழி தண்ணி ம் தண்ணி எல்லாமே நீங்க இது பண்ணி ருந்தா வீட்ல நம்மளுக்கு எல்லா மரோ வளர்க்குறதுக்கு அதுக்கு
ம் கண்டிப்பா இந்த ஏரி குளங்கள் இது எதுமே இல்லயே நரியா எடத்துல இல்லாம போச்சு அழிச்சுட்டு அழிச்சுட்டு வீடு கட்டியறாங்க சொல்ற மாரி அ வீட்ட கட்டி எதயாது கட்டி முடிச்சுட்டு அந்த எடமே இருந்த தானே தண்ணில்லா நமக்கு இருக்கு ம் ம் இப்பானா கொஞ்சோ கொஞ்சோ முயற்சி எடுக்கறாங்க அ அதெல்லா வந்து சரியா பண்ணணு அப்டின்ட்டு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ம் ம்
அப்பா இல்லையா உங்களுக்கு மழ முன்னாடி வந்தப்ப தண்ணி இது பண்ணி வச்சிருக்கோ இப்ப மழை மா ம் ஆ மழ மழகாலத்துல எதுமே இந்த மாரி இல்ல மழ காலத்துல வெயில் அடிக்குது வெயில் காலத்துல காத்தடிக்குது
ஆமா இப்ப அந்த பருவநிலைகளே மாறிடுச்சு ஆ மாறிடுச்சு சுத்தமாவே மாறிடிச்சு ஆமா சின்ன பிள்ளைலல்லா இந்தந்த டைமுக்கு இதுதாங்கறது கரெக்ட்டா தா இருக்கு பாத்த வரைக்குமே ம் வெயில்காலம்னா இந்த டைமு காத்துனா இது மழனா இதுன்ட்டு ஆனா இப்ப அந்த மாரிலா இல்ல மாறிடுச்சுதா ஃபுல்லாவே ம் ம் அதே மாரி ஃபுல்லா ஒரு சுத்தமாவே இல்ல ஆறெல்லாமே சுத் தோ இல்ல எல்லாத்திலிமே எல்லா தண்ணியு கலந்துருது ம் இந்த ஃபேக்ரி இந்த மாரி இதெல்லா உள்ளதெல்லா கலந்திருது அதுலயே பாதி இது பயன்படுத்த முடியாதளவுக்கு போயிடுது
ஆ ஆமா ஆமா அது இல்லாம இதெல்லா வேற வச்சறாங்க நம்புளுக்கு கைபேசி வந்ததுலந்து அந்த செல்போன் டவர் வச்சதுனா ல குருவி இந்த மாரி பறவைகள் பாதிதா அழிஞ்சிருக்கு அது இருந்த வாட்டி ம் அது இருந்தாவாச்சி நம்முளுக்கு இந்த மார் வெளிய எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் நம்ப இன்னொரு எடத்துல போறப் குப்ப போறதுனால தா அடுத்தடுத்துல நம்முளுக்கு மரோ வளருது அப்ப பாத்தீங்னா பறவைகளே இல்லாததுனால தா உங்களுக்கு அதுவே அப்டி அடஞ் சி போது அடுத்த எடத்ல மரோ வளறதுக்கு வாய்ப்பில்ல
ம் ஆமா அந்த சிட் டுக்குருவி தா வந்து ரொம்ப இதுன் சொல்வாங்க
ம்
நமக்கு அதிகமா இருந்துச்சி ஆனா இப்ப அதுல ஒண்ணுமே இல்ல சிட்டுக்குருவியே இல்ல இந்த செல் ஃபோன் ட டவர் இதெல்லா வந்ததுக்கு அப்றோ சிட்டுக் குருவியே இல்ல அ ஆனா சொல்ல மாரி அதுதா விதைகள யெல்லா கொண்டு போய் பரப்பு எல்லா எடத்
ம் ஆமா தோழி ம் இங்க இருந்து ஒரு வித எடுத்துட்டுப் போய் இன்னொரு இன்னொரு மரத்துக்குப் போறப்ப கீழ் விழுந்தா அதுலருந்து அப்டியே மாறி மாறி வர்றதா ஒங்களுக்கு வந்தா பறவைகள் கிடையாது சிட்டுக்குருவி இல்ல காகம் பாத்திருக்கீங்ளா காகம் எங்
ஆ ஆமா அதிகமாவே இல்ல எங்க்யேதா இருக்கு அப் அப்பப்ப கொஞ்ச கொஞ்ச தா இருக்கு ம் முன்னாடில்லா சாய்ந்தர்த்துல பாத்தீங்கனா ஃபுல் தஸ் ஈவ்னிங் பறந்து போவு கூட்ட கூட்டமா பறந்து போவு அந்த இதெல்லா ஆ இப்பெல்லா அது பாக்கவே மு
ம் பறவைகளே வந்து இந்த பச்சை கிளி இருக் கு எதுமே இல்ல தோழி கூ குயிலு கூவு அணில்ருக்
ம் னே இப்ப இல்ல எல்லாமே இதுவாயிடுச்சி இப்ப மரங்கள்லா இல்லாததுனாலயே இயற்கைய அழிச்சாச்சு பாதி இது நம்ம ஊர்ல அதுதா ம் ம் ம் ம் ஆமா ஆமா ஆமா
அதா தோழி வீட்லனா மரோ வளக்கறது நல்லது தோழி இப்ப நீங்க நம்ம வீடு சொந்தமா இது பண்ணோனே வீட்ல ஒரு ரெண்டு மரோ சுத்தி வளத்த அவ்ளோ அவ்ளோ
அ ஆமாமா இப்ப ஆனா நெறைய பேர் வெக்க ஆரம்பிச்ட்டாங்க தா அதாவது நம்ம வீட்ட சுத்தியாவது வப்போ அப்டின்ட்டு வெக்கிறாங்க மாடியில செடிங்கள்லா வச்சுக்க ராங்க மாடி தோட்டம்னு போட்டு இந்த மார்லா நெறைய பேரு இப்ப கொஞ்ச கொஞ்ச அவுங்கவுங்க செஞ்சிக்கிறாங்க
ஆமா தோழி ஆமா அதே மாரி பாத்தீயா இது வேப்ப மரோ ரொம்ப குளிர்ச்சி தரு நம்முளுக் அதுக்கினுனால இந்த வெயில் காலத்துல நீங்க அதுக் கீழ் நின்னுப் பாருங்க உங்களுக்கு அவ்ளோ குளிர்ச்சி தரு அதுலயு பாத்தீங்னா அவ்ளோ இது அ நம்முளுக்கு தேவையான எப்டி சொல்றது ஒடம்புக்கு தேவ மருத்துவ எல்லாமே அது
ஆமா அத பயங்கர குளிர்ச்சி தா சொல்வாங்க வேப்பமரோ அவ்ளோ ஒரு மருத்துவ குணம் தான அதுவு
ஆமா
நல்ல ஒரு காத்து நல்ல ஒரு அது உண்மையில அது எவ் ளோ வெயிலடிச்சாலு அதுக்கு கீழ வந்து ஒரு கூலிங் இருக்
நாங்கதா இருக்கு அ காத்து நல்லா குளிர் காத்தா இருக்கும் தோழி நீங்க கீழ உக்காரப்ப அதுவு இல்லாம முன்னாடி எல்லா சொல்வாங்க கீழ நீங்க படுத்தினா உங்களுக்கு எந்த நோயுமே வராதுன்னுவாங்க
ம்